ஆ வணக்கங்க
ஆ வண க்கமா எப்டி இருக்கிங்க ஹலோ அம்மா கேக்குதுங்ளா கேக்குதுங்ளா ஆ வணக்கம்மா காஃபி முடிச்சுட்டிங்ளா
என்னது காபிங்களா இன்னு இல்லைங்க டீ இல்ல நா காஃபி குடிக்க மாட்டேன் டீ தா குடிப்பே
அப்படிங்களா உம் சரி சரிம்மா டீ குடிச்சா நம்மளோட இருக்கிற ரத்தத்த மொத்தமே உருவி எடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க
காஃபி தா அப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கே
இல்ல டீ தா சொல்லிருக்காங்க டீ குடிக்காதீங்க அதிகமா அப்படின் ஆனா எனக்கு தெரிஞ்ச வரிலயும் ரெண்டுமே அதுதா ஒரு ஆ சின்ன ட்ரெக் அடிட்டு மாரிதா ட்ரக் அடிட் மாரி தா ரெண்டுமே
டீ ங்களா
ரெண்டுமே காஃபியா இருந்தாலும் டீயா இருந்தாலும் ரெண்டுமே ஒரு ட்ரக் அடிட்டு மாரி தா
உம் சொல்லுங்க
இப்ப வந்து அது சிலருக்கு வந்து அந்த டைம்கு அது குடிக்கலன்னா உடனே தலவலி வந்துரும்
அது காஃபி தா மேடம் காபி தா எல்லா கே கேள்விப்பட்டிருக்கேன் அது டிரக் ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம்லா வரும் டீ காபி வந்து ரொம்ப பித்த வேற சொல்லுவாங்க ஆ அப்பற ப்ரெஷ் எல்லா கொண்டுவர சொல்லுவாங்க காஃபி தா குடிக்ககூடாதுன் சொல்வாங்க டீ வந்து எத்தன வேணா கம்பெனில ஒர்க் பண்றாங்னா பாருங் க ஒரு நாளைக்கு நாலு டீ அஞ்சு டீ எல்லா குடிப்பாங்க அது ஒண்ணு ப்ராப்ள இல்ல ஆனா அதுக்குன்னு அதுவு ஓவராவு எடுக் கூடாது காஃபிதா ரொம்ப பிராப்ளன் சொன்னாங்க ஹார்ட் டீ வந்து எ எவ்ள வேணா எடுத்துக்கர்லா ஆனா ரொம்ப ஓவரா எடுக்க ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் குடிக்கலா இந்த நாலு டைம் அஞ்சு டைம்லா குடி அந்த மாரி குடிக்ககூடாது அப்ப காஃபி வந்து சுத்தமா அவாய்ட் பண்ணு ஒரு டைம் எடுத்துக்கர்லா அதுதா ரொம்ப பிரச்சன சொல்வாங்க பித்தோ ஆ அப்ற வந்து த குடிக்காமயே விட்டோம்னா தல சுத்தற மாரி இருக்கு அந்த மாரிலா வரு ஆ காஃபி தா அந்த மாரி டீ எல்லா அந்த ப்ராப்ளொ இல்ல
ஆ நீங்க எப்டிமா காலைலயே பாப்பா
நெட்ல வந்து சேர்ச் பண்ணி பாத்தோம்னா காஃபிய விட கம்பேர் பண்ணம் போது டீ நல்லதுன் சொல்லிருக்காங்க ஆனா ரெண்டுமே உ கெடுதல் தா ஆனா ரெண்டுல இது பாக்கும்போது டீ தா நல்லதாமா
சேரி என்னவோ எனக்கு அப் அப்டின் சொல்லிருக்காங்க டீ குடிக்காதமா அதிகமா காஃபி குடி நா குடிக்கெற்து ஏதாவது குடிச்சா குடிப்ப இல்லன்னா இல்ல
அ ஹ நானு அப்டிதா ரொம்பல்லா குடிக்க அது அதாது அத டெய்லி எடுத்துக்றோன்தா தோணாது ஆ ஏதோ சுகரு அவளுக்குந்தா நெறைய எண்ணெ டீ இதாகம் போது காஃபி டீ எதா இனிப்பு சாப்புன்னம் போல தோவு டீ ஃபோட்டு குடிப்பே
நல்ல விஷயொந்தா நானா அந்த வெல்லோ எடுத்து போட்டுன் சாப்ட்டுடுவ
ஆ சரிங்க
ஆ சமையலு காலைலயே முடிச்சிருவீங்ளாம்மா காலைலயே சமையல் முடிச்சிருவீ ங்ளோ
ஆ அ கொழந்தையள வந்து பள்ளிக்கு போறாங்கன்னா மார்னிங்கே வந்து மார்னிங் பிரேக் ஃபாஸ்ட்டு முடிச்சிருவ மதியமு சேத்து வச்சிருவே அவுங்க லஞ்ச் குடுக்குற னால ரெண்டு சேத்து வச்சிருவோ அப்றோ வந்து நைட்டு வந்து ஏதாவ்து டின்னர் வந்து ஏதாவ்து உம் தோச இட்லி சப்பாத்தி அந்த மாரி சாப்டுவொ
ஆமா இந்த பசங்க ஸ்கூல் போறதுனால ஒரே வாட்டி எல்லாமே செஞ்சி முடிகெற்துனால சமையல் வேல முடிஞ்சாலே ஒரு நாளக்கி பாதி வேல முடிஞ்ச மாரி ஆயிடு
ஆமா மேடம் ஐயோ சமையல் வேலதா நம்மள வந்து பெண்கள வந்து வேலைக்கி போக வெக்கிறதே இந்த வேல தா
ஆமா அது காலையில முடிச் சிட்டோன்னா ஆ ஃபுல் டே ஃப்ரீயா இருக்குற மாரி இருக்கு அப்டி இல்லன்னா என் நேரமு கிச்சன்லியே இருக்குற மாரி இருக்கு
ஆமா அதுக்குதா நாங்க ஸ்கூலுகுல்லா போக ஆரம் ஆ லீவ்வப்ப எல்லா பாத்தீங்னா ரொம்ப லேட் ஆகு சமையல் செய்றதுக்கே ஸ்கூலப்ப நம்ம எந்திரிச்சி பண்ணிதா ஆவனு கம்பல்ஸ் சரில ஆனா எட்டு மணிக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிறணு முடிச்சிட்டு அப்பறோ வந்து வீட்ல இதே இந்த வாஸ் மிஷின்ல துணிய போடணு துணிய போய் மேல காய போட்டு வரணு அப்றோ வீட வந்து கஜ முஜனு அவங்க போகும்போது எல்லா இழுத்து போட்டு எல்லா போட்டு போயிருவாங்க அத எடுத்து மடிச்சு வெச்சு கூட் டி ஆ ஆன்ட்டு ஆ ஆமா ரெண்டு பேருமே போறாங்க அப்புற வந்து ஸ்கூல் சீட்லாம் மடிச்சு வச்சுட்டு அப்புறோ அது இதுன்னு எல்லாம் கூட்டி எல்லா ஒதுங்க வச்சுட்டோன அதே ஒரு பன்னெண்ட் மணி ஆயிருது நாலும் போறதே தெரிய மாட்டது அப்புற திருப்பி ஏதாது ஒர்க்குள்ள உக்காந்து அப்பதா ஸ்டா பண்றது ஸ்டாட் பண்ணோனே அப் திருப்பியும் ஸ்கூல் விட்டு வந்துருவாங்க ஐயோ பெண்டிங் ஆயிட்டே ருக்கும் ஒர்க்கெல்லா சி பி ஸ்ல படிக்கனால வேகமா வந்துருவாங்க த்ரீ ஓ கிளா விட்டுருவாங்க ஸ்கூலு ஆமா
ஆ ஆ அதுக்கப்பறமா இன்னு அவங்களுக்கு ஹோம் ஒர்க் பண்ற ஒர்க் எல்லா குமே துணையா இருக்க வேண்டியத்தா நம்ம
ஆ மேடம் அப்டியே ஆமா
போடுறீங்ளா போட்டு இருக்கீங்ளா
ஆ இல்ல ஆம் போட்ருந்தோம் ஆ அத அவல பீஸ் வந்து ரொம்ப ஓவரா கேக்குறாங்க நாங்க இருக் ஏரியாலல்லா பாத்தீங்னா ஒரு சப்ஜெக்டுக்கே ரெண்டாயிர் ரூவாய் கேக்குறாங்க அதுக்கு நம்மளே சொல்லி தந்து
ஒரு மாதத்துக்கு இவ்ளோ ஃபீஸ்ஸு அப்டீனு ஃபிக்ஸ் பண்ணிருந்தாங்க ஆனா இப்ப நீங்க யரேனா கேளுங்க ஒரு ம நேரத்துக்கு பீஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க
ஆமா மேடம் இப்ப சி பி எஸ் சில்லாம் அதிகமா பீஸ் வாங்குறாங்க மத்த
உம் அதுக்கு நீங்க ஆ அ ஒரு மண் நேரத்துக்கு அவங்க க இது பண்றாங்க
ஆ ஆமா மேடம் அந்த நாங்க இந்த ஏரியால வந்து இந்த டிசன் பீஸ் வந்து ரொம்ப ஓவரா இருக்கு ஆ ஆமா அந்த வருஷத்துக்கே இருவதாயிரோ வந்துருது சி பி எஸ் சி னால ஆ நா வந்து ஹஸ்பண்ட் வந்து நல்லாதே படிச்சிருக்காங்க அவ சி பி எஸ் சி ல படிச்சவங்கதா அதனால தா அவுங்களே மா சொல்லித் தந்துருவாங்க இது மேக்ஸ் இருந்ததெல்லா அப்புற வந்து டூசன்ல விட்டாலு டிசன்ல ஒரு டிசன் நல்லாவே எடுக்க மாட்றாங்க உம் என்னன்ன அப்புறோ பாப்பாக்கு துருவே அவனுக்கு அவுங்க அவுங்க டாடி சொ ருவாங்க
அ அ ஆ சேர் சேரிங்கம்மா
இப்ப ஸ்கூல் லீவ் விட்ருந்தனால கொஞ்ச ஃப்ரியா இருந்தா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிருச்சா திருப்பியு
எங்கம்மா பசங்கல நிம்மதியா எங்க விட்றாங்க இப்ப அய்யோ அப் இப்பெல்லா நாங்க விட்டுட்டோ ஆனா இப்ப வந்து சம்மர் கேம்ப்ண்றாங்க சம்மர் கிளாஸஸுண்றாங்க இந்த மாரி ஏதோ ஒண்த்துல போட்றாங்க அவங்களே எங்க ஃப்ரியா விடறாங்க பசங்
இல்ல மேடம் அது வந் து அது ஒவ்வொருத்தர் அப்டி பண்ட்டாங்க ஒன்னு தெரிஞ்சுக்கிறாதவங்க நாங்களா வந்து பிள்ளைக வந்து கொஞ்சம் கொழந்தைல இருந்து கொஞ்ச ஃப்ரியா இருக்கட்டு ஆ மெண்டலி ரொம்ப ட்ரெஸ் ஆய்ருவா அப்பறோ திருப்பியு ஸ்கூல் போம்போது அவுங்ளுக் இன்ட்ரஸ்ட் போயிரு அதனால வந்து நாங்க சம்மர வந்து என்ஜாய் பண்ண விட்ருவோ கூட்டு போவோ ட்ரிப் போவோ
ஆ அது நல்ல விஷயமா ஆனா என்ன பண்றாங்க இப்ப இருக்கற காம்ப்டிஷன் வேல்ட்ல இவங்க வேல்டுல அவங்க இதெல்லா கத்துனு தா ஆகணு இல்லன்னா பின்னாடி விழுந்தர்றாங்க மத்த பசங்களோட பின்னாடி போயிர்றாங்க இந்த மாரி ரொம்ப டென்ஷன் எடுத்துக்கறாங்க பெத்தவங்க வந்து
அவ கடைசில பாத்தா என்டாஃப் ரிசல்ட் வந்து இதுலதா வந்து நிக்கு வேலையா அதுதா வந்து நிக் அதுங்க அத கத்துட்டு வேஸ்ட் தா இப்ப எங்க ம் எ கணவரு பாத்தீங்னா அவுங்க படிக்கும் போத்ல அவங்கம்மா நெறைய கோர்ஸ்ல சேத்திவுட்டாங்க பரதநாட்டியங்கூட சேத்துட்ருந்தாங்கன்னா பரதநாட்டியம் அந்த கராத்தே கிளாஸு அப்புற ஃபுட்பாலு அப்புற கம்ப்யூட்டர் கிளாஸ் டைப் ரைட்டிங் கிளாஸ் எல்லா ஆனா இப்ப வந்து அவங்ளுக்கு என்னது அவுங்க அந்த படிச்ச காலேஜ் டிகிரி தா அவங்ளுக்கு யூஸ் ஆகு அதெல்லா என்ன போய் சும்மா தூங்கி இருக்குது மத்த சர்டிஃபிகேட்லா
கத்துக்கிட்டு இப்ப எனக்கு இது தெரியு அப்டின்னு சொல்லும் போது தனி பெரும இருக்குதிம்மா
ஆ ஆமா ஆமா அது இருக்குது சொல்லிக்க நா வெளியில வேணாம் பெருமையா அதனால ஒரு யூஸ்சும் இல்ல அதனால வந்து இப்ப நா அதெல்லாம் பாத்துட்டு அ அதெல்லாம் பாத்துட்டு இப்போ சும்மா அந்த டிராயிங் ஆ வீட்டுல இப்பெல்லா யூடியூப் அந்த மாதிர லாம் வந்துருச்சு அத பாத்துட்டு டிராயிங்கல டிராயிங் கத்துக்கிறது அப்புறம் வந்து டுசனு வெளியில அனுப் ஃபர்ஸ்ட் ஸ்டிங்ல கொஞ்ச எனக்கு டைம் இல்லனால அனுப்பிருந்த அப்புறம் போய் விட்டு வந்து கூட்டு வர ரொம்ப கஷ்டமாய் இருது வீட்டு த அவங்க வேலையே கரக்டா போயடுது மத்த வேலைய பாக்க முடியல அதனால டியூஷன் அனுப்புறது இல்ல வீட்டுலயே உட்காந்து நாங்கள சொல்லி தந்திரம்
உம் அதுதா நல்ல விஷயம் கூடமா ஆ
தெரியும் புளர்சியா பேச எழுது எல்லாமே தெரியும் அப்புறம் வந்து அவர் சிபிசல படிச்சே அப்புறம் இங்கிலீஷ் நல்ல ஃப்ளுயன்சே தெரியும் தெலு அ மலையாளம் தெலுங் கூட ஓரளவு தெரியு பேச தெரியு அப்புறம் மலையாள ஃப்ளுன்சியா தெரியு அதனால எனக்கும் பாப்பா சொல்லித்தர அளவுக்கு நா டிகிரி முடிச்சிருக்கேல்ல
ஆமா ஆமா உம் ஆஹ ஹா சேரி ச செரிம்மா எங்கே இப்போல்லா அவங்களுக்கும் ப்ராஜெக்ட் ஒர்க்கு தராங்க இல்லையா அந்த வயசுலயே அந்த பசங்களுக்கு அதையு நாம தானே முடிக்க வேண்டிய இதா இருக்கு
ஆஹ் ஆமா மேடம் இப்ப கொஞ்சம் கம்மி பண்ணிருக்காங்க. ஈஸியா தா இருக்கு இப்ப பாப்பா படிக்கிற க்ளாஸ்லலா ஒவ்வொரு ஸ்கூல்ல வேணும்னே அப்டி கொடுப்பாங்க மேட அதுல்லா ஒண்ணு இல் ப்ப ஆமா ஃபஸ்ட் டைம் பையன் படிச்ச ஸ்கூல்லலா பாத் த்தீங்கன்னா ரொம்ப ப்ராஜெக்ட் கொடுத்ட்டே இருப்பாங்க
ஆமாம் உம் நா ஏ பசங்களுக்கு தரல அந்த மாரி எல்லா நம்ம எங்க தங்கச்சி பசங்க இப்பவு அவங்களுக்கெல்லா தராங்க அஹ் ஏதோ ஒன்னு பண்ணிட்டு வர சொல்றாங்க
ஆ அது டெய்லியு கொடுக்க மாட்ட மந்த்லி ஒரு டைம் அப்டி கொடுப்பாங்க. ஆன பராப்ளம் இல்ல மன்த்லி ஒரு இதா ஒண்ணும் பிரச்சனை இல்ல அதனால எனக்கு அதல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பண்ணி தரதுல
போது அவங்களுக்கெல்லாம்
ஆ அது அப் எப்ப எனக்கு ம் பாப்பா படிக்க ஸ்கூல்ல எல்லாம் அவளக்கெல்லாம் ப்ராஜெக்ட் கொடுக்கிறதில்ல
ஆ ஆ ஆ சரி சரி
அப்படிதா கம்மியாதா குடுக்குறாங்க அவளுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் வந்து அங்கேயும் ஸ்கூல்ல வந்து இந்த சுவிம்மிங் கிளாசு யோகா கிளாசு டென்னிஸ் கிளாஸ் அந்த மாதிரி லாம் இருக்குது அப்புறம் வீட்டுல வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வானு சொன்னதுல்ல சோ அவ்ளாக்கா கொடுக்க மாட்டே கம்மியா தா கொடுக்குறாங்க
ஆம் அதெல்லா நல்ல விஷயதா ம்மா பசங்களுக்கு எல்லாமே அதா ஸ்கூல்லயே எல்லாமே இருக்கு அப்படின்னும் போது அவங்க நம்ம எங்கேயும் தேடணும்னு அவசியம் கிடையாது ஸ்கூல்லயே எல்லாமே தரும்போது
இல்ல ஸ்கூல்ல வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்குது அப்புறோ வந்து பீஸ் வந்து அதி அந்த ஒரு ஸ்கூல பொறுத்து இருக்குமா ஒவ்வொரு ஸ்கூல்ல வந்து பீஸ் வந்து கொஞ்சோ அத் விமாஸ் நிவீஸ்ல வாங்குறாங்கன்னா அவுங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கோர்ஸ்லா நெறைய இன்குளுட் பண்ணி இருப்பாங்க ஹ ஸ்விம்மிங் கிளாஸ்
போட்டிருக்காங்களேம்மா பசங்களுக்கு இவ்வளோ தா ஃபீஸ் வாங்கணு இதுக்க மேற்கொண்டு வாங்கவே கூ
எங்க மேடோ அது வந்து ஸ்டேட் போர்டு வந்து இந்த மெட்டிகுலேஷன் ஸ் கூல் இருக்குல
ஆமா
ஸ்கூல்ல தா அப்டி பண்ணிருக்காங்க ஷி பி ஸ்கூல்லா அதே பீஸா வாங்கிக் இருக்காங்க மேடோ போன வருஷோ என்ன வாங்குனாங்கலோ அதேதா வாங்கிருக்காங்க
ம்ம் ஆஹஹ ஆஹ நா இப்ப ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடிதா ஒரு இது பாத்தே இவ்வளோதா பீஸ்சு அப்டின்னு பீஸ் ஸ்ட்ரக்சர் மொத்தோ போட்டிருந்தாங்க ஆ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து பிளஸ் டூ வர்லயு ஸ்கூல்ல இல்லமா இந்த மாரி ஆ இதுலதா பாத்தே
அதுல போட்டிருக்காங்க மேடம் ஆனா அதுல கண்டுக்குறதே இல்ல இவுங்களும் கேக் குறது இல்ல யாராவது கம்ப்ளைண்டட் பண்ண மாட்றாங்க பேரண்ட் வந்து கேட்டா வந்து நாங்க அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் எடுக்குறோ இதுதா நாங்க அது இந்த நாங்க இருக்குற ஊர்ல வந்து சி பி எஸ் னு வெச்சுக்கோங்களே எல்லா பேருமே ஒரு கம்யூனிட்டி பேர் வெச்சக்கங்க எல்லா பேருமே இவ்ளோதா பீஸ் வாஞ்ட்டு பேசி வெச்சிக்கறாங்க. ஒரு ஸ்கூல்ல மாரி ஒவ்வெரு ஸ்கூல்ல போய் அந்த ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல கம்மியா இருக்குமோ இந்த ஸ்கூல்ல கம்மியா இருக்குமோனு கேட்டா கடைசில பாத்தா எல்லா ஸ்கூல்லையு ஒரே மாரி தா இருக் கேட்ட சங்கோ மாரி வெச்சிருக்காங்கள அவுகளுக் குள்ள பேசி இவ்ளோதா காசு அப்ப இப்ப பாப்பாக்கு வந்து பர்ஸ்ட் ஒரு ஸ்கூல சேத்திருந்தோ அங்க வந்து ஃபீஸ் வந்து கம்மியா தா இருந்துச்சு ஒரு எயிட்டி பைவ் என்னமோதா இருந்துச்சு
அது கம்மியா இருக்கா
அஹ அப்புறம் வந்து இன்னொரு ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல இருந்து வேற ஸ்கூல் மாத்துனே செகேண்ட் ஸ்டாண்ட்ல இருந்து வேற ஸ்கூல்ல இப்ப இப்ப படிச்சிருக்க சேத்தோ அந்த ஸ்கூல பாத்தீங்கன்னா பீஸ்சோட சேத்து ஒன்னு நாற்பது கிட்ட சொன்னாங்க
எனக்கு ரொம்ப அது தா மா நா பிளஸ் டூ படிக்கும் போதே எனக்கு பிளஸ் டூ பீஸ்சே எட் எட்டாயிரோந்தா ஒரு வருஷத்துக்கு ஆனா இப்போ அந்த எட்டாயிரன்றது இங்கிலிஷ் மீடியம் தான் மா
ஆஹ் இது அப்படிதான் மேடம் சி பி எஸ் சி வந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபா சார் இது ஸ்டேட் போடு வந்து இங்க நாங்க இருக்கிற ஊர்ல வந்து நாங்க விசாரிப்பதல்லாம் ஒன் இயர் பீஸ் வந்து ஸ்டேட்போர்டு வந்து மெட்ரிகுலேசனுக்கு வந்து முப்பத்தஞ்சாயிர ரூபா சி பி எஸ் சி வந்து ஒன் லேக் மேல தான் எல்லாமே எல்லா ஸ்கூல்லுமே அப்புறம் கொஞ்சம் அவுட்ல போனா கொஞ்சம் கம்மி பண்றாங்க அது வந்து இந்த மத்த எக்ஸ்ட்ரா கிளாஸ் எல்லாம் இல்ல வில கொஞ்சம் கம்மியும் இதுல வந்து கம்பல்சரியா கொஞ்சம் கிளஸ் வேற வ ச்சுக்கிறாங்க
அப்படிங்களா
சும்மிங் க்ளாஸ் வீக்லி ஒரு ரெண்டு நாள் வந்து சும்மிங் கிளாஸ் இருக்கும் அப்புறம் வந்து டான்ஸ் கிளாஸ் இருக்கும் அப்புறம் வந்து இந்த யோகா கிளாஸ் அது எதுச்சுட்டு அது எக்ஸ்ட்ரா வேற வாங்கி டோட்டலா வந்து போன வருஷம் சேர்க்கும் போது பாப்பாக்கு ஒண்ணு நாப் பது வாங்குனாங்க இந்த வட்டம் கொஞ்சம் கம்மி பண்ணி விட போன வருஷம் தான் பர்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் வந்து அங்க சேத்தன்லா எச்சா கேட்டீங்க இந்த வருஷம் கம்மி பண்ணு கொஞ்சம் கம்மி பண்றேன்னு சொல்லிட்டு பேசிட்டு சொல்றேன்ட்டு ஒரு ஒண்ணு இருபது கட்டுங்க ஒன்னு பத்து கட்டுங்கன்னு சொல்லிருக்காங்க அத இல்லாம வேற ஆஹ் டெய்லி போய் நம்ம விட்டுவர முடியல வீட்டுல வேலை இருக்கு ம்ல அதனால ஸ்கூல் பஸ் கேட்டோ பக்க பக்கம்தா ஸ்கூல் வந்து ஒரு மூணு